ஹலோ
ஹலோ ஆ கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ ஓக்கே ப்ரோ இது ஆமா இது நீங்க விமானத்துல எதாவது போயிருக்கீங்ளா
இல்லங் ப்ரோ நம்ம ஃப்லைட்ல போற அளவுக்கு நம்ம எங்கையுமே போறது இல்ல இப்ப போனாலு இங்க பஸ்சு ட்ரெயினு இந்த மாறி நம்ப காரு அந்த மாறிதா ப்ரோ நீங்க போயிருக்கீங்ளா ஃப்ளைட்ல இருக்க ப்ரோ
எங்க ப்ரோ போவ
அ நானு தம்பியு என்ன பண்ணோன்னா இருந்து சும்மா சென்னைக்காது போய் போயிட்டு வரலான்னு தா யோசிச்ட்டு இருந்தோ
ம் ம் ம்
ம் அத்தா ப்ரோ பாக்கலா ம் இல்ல எங்கயாது கோவா போறதுனாலு இச்ச இல்லன்னா ஃப்ளைட்ல கூட போலா அப்டின்னு தா யோச்சிட்டு இருக்கோ
ம் ஓக்கே ப்ரோ
அத்தா ஃப்ரோ பாக்கணு எப் எப்பாவது ஒரு ஒரு தடவையாவது நம்ம ஃப்ளைட்ல போயிட்டு வரணு ப்ரோ
ம் ம் ம் ம்
ம் சேரி சேரி உங்களுக்கு ஆசை இருக்கா ப்ரோ
எனக்கு ஆசதா இருக்கு ப்ரோ எங்க ப்ரோ போவ
அத்தா அத்தா ப்ரோ ம் சேரி சேரி இங்க ப்ரோ உங்க வீட்டு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்காங்ளா என்ன பண்றாங்க
ஆமா ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்காங்க அவுங்க அவுங்க பாட்ல ஒரு ஆளு வேல பாக்காங்க ஓ அண்ணே எல்லாருமே வேல பாக் க்காங்க அதுக்கப்றோ பக்கத்தூர்லயே ஃப்ரண்ட்ஸ் எல்லாரு படிச்சியிட்ருக்காங்க சின்ன சின்ன பசங்கல்லா படிச் ச்சிட்ருக்காங்க ஸ்கூல் டை ஸ்கூல் காலேஜ்ஜி அப்டிங்குற மாரி எல்லாருமே இப்போ இங்க ஏரியாவ் புள்ளைங்க எல்லாருமே அவுங்க அவுங்க சொந்த ஊர்ல படிக்க மாட்டாங்க எல்லாருமே வேற ஒரு எடத்துல தங்கியிருந்து படிக்கிற மாரிதா படிப்பாங்க
சேர் செரிங்க பரவால்ல பரவால்ல
அப்டி
சேரி சேரிங் ப்ரோ நாளக்கி சண்டே நாளக்கி எங்கியு வெளிய போற மாரி இருக்கா ப்ரோ இல்ல வீ்ட்லயே தானா
சண்டே வந்து நாளக்கி வந்து சர்ச்சுக்கு போவம் ப்ரோ நானு க்றிஸ்டின் ப்ரோ
சேர் சேரி பரவால்ல
சண்டேனா நம்ம சர் ச்சிக்கு கால்ல போனாதா கால்ல போனாதா ஒரு எனர்ஜி ஒரு எப்டின்னா இவள் நாளு வேல பாத்ததுக்கு இதனால் பாக்கற் அத்ததுக்கு நம்மளோட சாமிய வேண்டனும்லா
ஆ கண்டிப்பா வருவோ எத்தன மணிக்கி ப்ரோ போயிட்டு எத்தன மணிக்கு வருவீங்க
காலைல ஒரு எய்ட் ஓ க்ளாக் போயிட்டு டுவெல் ஓ க்ளாக் வருவம் ப்ரோ வீட்டுக்கு
சேர் சேரிங்க பரவால்ல
ம் ப்ரோ
போ வீட்ல இருக்ற மூணு பேருமே
ஆமா ப்ரோ எல்லாரு ஃபேமிலியோட போய்ருவோ ப்ரோ
சேர் சேர்ங் ப்ரோ பரவால்ல பரவால்ல ம்
நீங்க எதாவ்து கோயிலுக்கு எதாவ்து கும்ட போவீங்களா ப்ரோ
எங்க ப்ரோ கோயில்க்கு எப்பாவ்து தாம் ப்ரோ போவ அடிக்கடி போறதில்ல
அப்டியா ப்ரோ ப்ரோ நீங்க ஒர்க் பண்ணி இங் ஒ ஒர்க் பண்றீங்க சாமியோட இருக்கனு ப்ரோ
ஆ அதா அதா ப்ரோ நம்ம எப்டின்னா எப்பாவ்துதாம் ப்ரோ போறது ஏன்னா தோணுச்சுன்னா போறது ப்ரோ அந்த மாரிதா நம்ம அடிக்கடி போற மாரி இல்லிங் சேர் சேரி ரொம்போ வெளிய எங்கியு போறதில்லையா இப்ப வெளியலா போலையா
வெளிய எங்கியும் போல ப்ரோ வெளிய நம்ம ஒரு டூருக்கு போலான் சொல்ட்டு ஒரு ப்ளான் பண்ணிர்க்கோ
சேர் சேரிங் ப்ரோ
இப்ப ஒன்னு ப இப்ப காலேஜு ஓப்பன் பண்ண ஒன்னே ஒரு டூருக் போலான்னு ஃப்ரெண்ட்ஸா ஒரு முடிவு பண்ணிர்க்கோ
எப்டி ப்ரோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இல்ல பக்கத்துல இருக்க சேரி சேரி எந்த மாரி டூருக்குலா போற மார் இருக்கும் ப்ரோ
ஆ
என்ன மாரி டூ ட்ரிப்பு போலான்ட்ருக்கீங்க
ப்ரோ இங்கெ சர்க்குல போலான் இருக்கம் ப்ரோ ட்ரெயின்ல
சே சேரிங்க ப்ரோ பரவால்ல
ஆமா ப்ரோ ஏற்கனவே ஒன் ஒன் டைம் போயிட்டு வந்தாச்சி
செரிங்க ப்ரோ
மறுப்டியு அதே எடத்துக்கு போலான் சொல்றாங்க அப்டி இல்லாட்டி வேற எதா போவோ கோவா வேற எங்கயாது போவோ அப்டிங்றானுங்க ஒன்னு ஒன்னு குயிக் க்ஸ் பண்ணல சொல்லிக்கிட்ருந்தாங்க போவோ அப்டிங்கிற மாரி சேறா நீ பிக்ஸ் பண்ணிட்டு என்னன்னு சொல்லு அமௌண்ட் எதுன்னு சொல்லு அதுக்கப்றோ நம்ம போவோ ந ர ஓகே வா நீ ஆள் ரெடி பண்ணு
ட்ரிப்பு எத்தன நாள் ப்ரோ போ போற மாரி
என்ன ப்ரோ
ட்ரிப்பல்லா எத்தன நாளு
ட்ரிப்பு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போற மாரி இருக்கோ
சேரி சேரிங்க ப்ரோ இப்டி ப்ரோ கார்லயா இல்ல பஸ்லயா இல்ல
ட்ரெயின் சொல்லிட்டு இருந்தாங்க அப்டிலட்டி ஏதாவது ஒரு காரு ஏதாவது புக் பண்ணுவோ அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க
சேரி சேரி
ஆமா ப்ரோ
கருனா கொஞ்சோ ரேட் அதிகமா வரும்ல ப்ரோ எப்டி அங்க இருந்து போறது
ஆமா ப்ரோ எஹவியாதா வரு அந்த மாதிரி டீசல்லு
ஆமா
இப்பவுமே இருக்கிற டீசல் வெல வெல ஜாஸ்தியிருச்சு
ஆமா ஆமா ப்ரோ கண்டிப்பா
ஆமா ப்ரோ செம்மியா ரொம்ப சிக்கல் மாட்டிக்கிட்டாங்க
சேரி சேரி ம்
இந்த கேஸ் ப்ராப்ளோ டீசலு அப்டிங்கிற மாரி இப்போ நாட்கள்லா ஓடிட்டு இருக் எல்லா எல்லாமே ரேட்டு ஏத்திட்டாங்க
சேரி சேரிங்க ப்ரோ
ம் ப்ரோ அங்கல்லா எப்டி ப்ரோ கேஸ் தட்டுப்பாடு இந்த மாரி தட்டுப்படலா இப்ப பினிஸ் ஆயிருச்சா எப்டி
இல்ல ப்ரோ இங்கயு போயிட்டுதா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல ரெண்டு மூணு ஹோட்டல் தா இருக்கு அங்கேயே கேஸ் தட்டு பாடு ஏனா ஒரு நாப்பது நாளைக்கு இ நம்ம புக் பண்ற இப்போ ஒரு ஒரு டைம் நீங்க வாங்கிட்டீங்க அப்டின்னா வாங்கனதுல இருந்து நாற்பது நாளைளுக்கு அப்றோ தா நீங்க புக் பண்ண முடியு ப்ரோ
ஆமா ப்ரோ அது அப்டிதா ப்ரோ இருந்துச்சு இப்ப மறுபடியு கார கரெக்டா இப்ப ஏதோ வந்துருச்சு நார்மல் ஆயிடுச்சு அப்டிங்கிற மாரி நியூஸ் எல்லா சொன்னாங்க மறுபடியு அந்த மாரி தா ம்
இங்க அந்த மாதிரிதா போயிட்டு இருக்குது நாற்பது நாள் இல்லாமல்லா வராது அப்டிங்கறாங்க நீங்க புக் பண்ணாலுமே உங்களுக்கு நாப் முப்பது நாள் ஆனா தா புக் பண்ண முடியுனு வருது ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இப்ப அதால இப்ப அதால ரேட் எல்லாமே ஹோட்டலுக்காரங்க எல்லாருமே ரேட்டா ஏத்தி எல்லா பேசுறானுங்க
ஆமா ஆமா ப்ரோ நல்லாவே ஏத்தி வச்சுட்டாங்க அது மட்டுமா ப்ரோ ஏறுது எல்லா வெளவாசியுந்தா ஏறிட்டு இருக்கு அந்த ஈரான் இது ப்ராப்ளம் இன்னு போயிட்டு தா ப வாரு இன்னு போயிட்டு தான இருக்கு
அதுக்கப்றோ இப்ப இடையில சமாதான போறோன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ
அது அமெரிக்காக்காரனே தா மறுபடியு நா எதுவு பண்ண மாட்டே அப்டின்னு சொல்லி ஆ எப்டின்னா ஸ்டாப் பண்ணிக்கலா அப்டின்னு நாங்க ப்ரோ ஆனா இஸ்ரேல் காரனுங்க இன்னு அதா இஸ்ரேல் காரனுங்க இன்னு அது எப்டி பண்ணி வைக்கிறா கண்டினியூ பண்ணிட் தா ப்ரோ இருக்க ஈரான் கூட
என்ன ப்ரோ பண்ண
அவனுங்க அவனுங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிட்ருக்கானுங்க பாதிக்கப்பறவங்க சுத்தி இருக்கறவங்க தா பாதிக்பட்றாங்க ஓகே உங்க ஊர் செரியிலா எப்டி ப்ரோ இப்ப பண்ணா வந்துருமா இல்ல லேட் ட்டு தா ஆவுதா கேஸ்க்க
லேட்டா தா வருது ப்ரோ ரொம்ப லேட்டா வருது ப்ரோ அதனால எரிச்சலா இருக்கு ப்ரோ அத அது இல்லாட்டி இந்த கரண்ட் அடுப்புன் சொல்வாங்ள ப்ரோ
ஆமா ப்ரோ
அததா ப்ரோ யூஸ் பண்ற வேண்டி தா இருக்கு இப்ப இப்ப அவ இப்ப கடலூர்ல இப்ப எல்லாருமே இங்க உள்ள ஆட்கள் எல்லாருமே இப்ப அத விரும்பி வாங்குறா வாங்க ஆரம்பிஷ்டாங்க
ஆமாமாம் ப்ரோ
இது இந்த பிரச்சன வந்துட்டான்ப்புல
அதா அதா ப்ரோ என்ன பண்றது ஒண்ணு போக ஒண்ணு வந்துகிட்டே தா ப்ரோ இருக்கு
ஆமா ப்ரோ
அப்பறம் ப்ரோ இங்க வயலுக்கு வந்ட்டீங்களா
ஆமா வயலுக்கு வந்தாரு ப்ரோ எல்லா வந்து பாத்துட்ருக்கு
சேரி செரிங்
இப்ப அவ்வனா வெயில் இல்ல ப்ரோ
சேர் செரி வெயிலா தா இருக்கும் ஓ ஓ இப்போவு இங்க வெயிலா தா ப்ரோ இருக்கு
ஆ இங்க எல்லாமே கொஞ்சம் நார்மலாயிருக்கு ப்ரோ கால்ல இருந்தத விட இப்ப நார்மலா இருக்கு
பரவால்ல பரவால்லங்க
இப்டி தா உங்க வீட்டெல்லா சுத்தி மரமா இருக்குமா இல்ல பில்டிங் தானா
பில்டிங் தா ப்ரோ
அ ஆ சேரி செரி
மரம்லா கெடயாது ப்ரோ இப்பதா மரத்த தா அழிச்சுக்கிட்டே வாராங்ள
ஆமாமாம் ப்ரோ எங்க மரத்த விட்டு வைக்கிறாங்க
போம் மழை பெறுவோம் அப்டிங்கிற மாரி கெடயாது ப்ரோ இப்ப
உண்ம தா ப்ரோ
அந்த டைலாக்கே இப்ப தூக்கிட்டாங்க ப்ரோ
ஆமா ஆமா ப்ரோ எ எதாவ்து ஒரு ரீசன் கெடைக்குதா மரத்த வெட் ட்லாம் அப்டின் தா பாக்குறாங்களே தவர யாருமே மரத்த வளக்கணு பாதுகாக்கணும் யாருமே சொல்றதும் இல்லங்க
ஆமா ப்ரோ இந்த ஐ பி எல்ல டாட் பாலுக்லா அ மரம் வளர்ப்போம் அப்டிங்கிறாங்கள
ஆமாம் ப்ரோ
அதெல்லா எங்க வளப்பாங்க ப்ரோ
அதா எனக்கு தெர்ல ப்ரோ டவுட்டா தா இருக்குது வளக்குறாங்களா இல்ல சும்மா பேருக்கு போட்றாங்களான் தெர்ல
அ என்னன் தெர்ல ப்ரோ ஒரு டாட்பாலுக்கு ஒரு மரம்
ஒரு மரோ வளக்குறேன் சொல்லிருக்காங்க ஆனா எந்த பிளேஸ்ல வளத்துவாங்கன்னு தெரியல ஒரு வேளை எங்க எந்த ஸ்டேடியத்துல இப்ப அந்த மா மேட்ச் நடக்குதும் அப்ப டாட்பால் நடக்குத டாட் பால் அதிகமா வருதும் அந்த அ ஸ்டேடியம் இருக்குல்ல ஃப்ரோ அ பிளேஸ்சு இப்ப சென்னைன்னா சென்னையில சுத்தி இருக்குற பக்கம் மர வளக்குறாங்களா இல்ல எங்கனு தெரில ஃப்ரோ என்ன பண்றாங்கன்னே தெரல ஃப்ரோ
அதான் ஃப்ரோ எனக்கும் டவுட்டா இருந்துச்சு ஃப்ரோ
இப்ப நீங்க கேட்ட உன தா நானு யோச அதா சரி பண்ணி பாக்கணு ப்ரோ வரான அத பத்தி மரம் வளக்குறாங்களா இல்ல பேருக்குதா சும்மா இப்டி போடுறாங்களா இல்ல
என்ன தெர்ல ஃப்ரோ
அத அதா ஃப்ரோ அப்டி வரும் வருஷ இந்த மாறி டாட் பாலுக்கல்லா வச்ச வைக்கிற மாறி இருந்தானா வருசத்துக்கு ஆயிர ஆயிரத்திநூறு ‌மரலா வைக்கலாம்னு அப்புற
ஆமா ப்ரோ அது வெச் அத மரத்தல்ல இப்ப எங்க போய் பாக்க ப்ரோ
அதா அதா வைக்கிறாங்களா இல்லையானு தெர்ல ப்ரோ சும்மா கீது போட்றானுங்களா சரி சரி இந்த ரவுட் எங்க இந்த ரவுட் உங்களுக்கு எப்பருந்து ப்ரோ‌இருக்கு
ப்ரோ இது முன்னாடி இருந்தே இருக்கு ப்ரோ இத பத்தி சர்ச் பண்ணலா பாத்த ஞாபகம் போயிருது இப்பதா ஞாபகம் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது இந்த மரம் வளர்ப்போ மழை பெறும் சொன்னோம்னா அதுலருந்து எனக்கு ஞாபம் வந்துச் அதனப்புல உங்கள்ட வந்து எடுத்துக்கிட்டே
சரி சரிங் ப்ரோ
ம் இனிமே தா செர்ச் பண்ணி பாக்கணு என்னன்னு பாக்கணு பாத்துட்டு டவுட்ல்லா கிளியர் பண்ணணு
ஆமா ஃப்ரோ உண்மையா வளத்துறாங்களா இல்ல சும்மா பேருக்கு போடுறாங்களா
ஆமா ப்ரோ
பாக்கலாம் ப்ரோ அது‌ என்னனு ம் சரி அப்புற நைட்டுக்கு சமையல் என்ன பண்றாங்க இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷ்லா
சமையல்இனிமேதா பண்ணனு ப்ரோ
சரி சரி
நைட்டு போயிட்டு தா நைட்டு சாப்பாடுலா லெவன் ஓ கிளாக் ஆயிரு ஃப்ரோ ஆமா ப்ரோ தெரிஞ்சது மார்னிங் சாப்பாடுல சாப்பாடு இல்லனா மதிய சாப்பாடு லேட்டா த சாப்டே மூன்றரைக்கு தா சாப்பிட்டே
அத வேல வேற இருக்குன்ன நீங்க உங்களுக்கு வேலையெல்லா முடிச்சு சாப்பிடுறக்கு லேட் ஆயிரு சரி சரிங்க பரவா அப்புற ப்ரோ நீங்க மாடுல்லா வச்சிருக்கீங்க மாடு எத்தன இருக்கு
மாடு ஒரு நாலு மாடு இருக்கு ப்ரோ
சரி சரிங்க ப்ரோ ஒரு நாளைக்கு எவ்ளோ ப்ரோ ஒரு லிட்ரு ஒரு மாட்டுக்கு
ஒரு மாட்டுக்கு ஒரு நாலு லிட்டுரு அஞ்சு லிட்ரு வரும் பரோ
ஒரு நாளைக்கு அவ்ளோ இல்ல ஒரு நேரத்துக்
பொருள் ஒரு நேரத்துக்கு ஃப்ரோ ஒரு நேரத்துக்கு காலைல காலைல அஞ்சு லிட்டர் வந்துச்சுன்னா சாய்ங்காலோ அதோட கம்மியாயிடு இல்ல சாய்ங்காலோந் தா அதிகமாருக்கு ஃப்ரோ காலைல கம்மியாருக்கு ஏன்னா சாய்ங்காலோ வந்து காடுல்ல புல்லா நல்லா மேஞ்சிட்டு வருமா ஆ காலைல மா ர்னிங் இருந்து ஈவினிங் வரு நல்ல மேஞ்சிட்டு வரும்போது நல்லா பால்ருக்கு நைட்டுன்ற போது நைட் உள்ள நைட்டு கொஞ்சோண்டு இற போடுவோ அந்த இத வச்சுதா கொஞ்சோ பால் கெடைக்கு காலைல கம்மியா தா இருக்கு ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் அப்டிங்கிற மாரி கெடைக்கு இங்க ஒரு மாட்டுக்கு அஞ்சு லிட்டருங்கிற மாரி கிடைக்கு
சேரி சேரிடா பரவால்ல பரவால்ல உங்க ஊர் சைடுலேல்லா ஒரு லிட்டுரு பால் எவ்ளவு போய்ட்டுருக்கு
ஒரு லிட்டர் பாலு இங்க இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூவான்னு சொல்றாங்க
நீங்க எங்க சொசட்டிலதா ஊத்துவீங்களா இல்ல
இல்ல சொசைட்டி கிடையாது இங்க ஆட்கள்ளே போட்ருக்கோ சொசைட்டில போய நம்மளா எடுத்து ஊத்தோம்னா முப்பது ரூவா கிட்ட சொல்றாங்க எடுக்குற ஆள்கள் அவுங்கள்ட்ட சொன்னோம்னா ஆ இப்ப ஆள் போட்ருப்பாங்களா எடுக்
ஆமா ஆமா ப்ரோ தெரியு தெரியு ப்ரோ
ஆ அந்த அதுக்கு வந்து அவங்கள்ட ஊத்துறம்னா இருபத்தஞ்சு ரூபா அப்டி சொல்றாங்க
ஓ சேரி சேரி நீங்க இப்ப ஆள் அந்த எடுக்கிற ஆள்கள் கிட்டதா குடுத்துட்டுருக்கீங்களா
ஆமா ப்ரோ இப்ப நம்மல்லா எடுத்து ஊத்தலா ஆனா நமக்கு டைம் இருக்காது ப்ரோ ஒரு சில நேரம் டைம் கிடைக்கு ஒரு டைம் கிடைக்காது நம்மளுக்கே நெறைய வேலருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா